உம் கேக்குதுங் தோழி
ஆஹ் பேசலாமா அஹ் நல்லா இருக்கீங்களா தடி
உம் நல்லா இரு ங்க தோழி நீங்க எப்படி இருக்கீங்க
அஹ் நானும் நல்லா இருக்கேன் தோழி வீட்டு்ல எல்லாரும் நல்லா இருக்காங்களா
ஆஹ் எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி அங்க
ஆஹ் இங்கயும் எல்லாரும் நல்லா இருக்காங்க தோழி சாப்பிட்டீங்களா இரவு உணவு
இல்லைங் தோழி இனிமேதான் சாப்பிடணு
உஹம் ஆஹ் நான் இப்பதான் தோழி சாப்பிட்டே அப்ற
உம் என்ன சாப்பிட்டீங்க
அஹ் சாப்பாடு பாத்தீங்கன்னா இரவு புளி குழம்பு சாதமு
உம் உம்
அஹ் மதியோ நான் ஒரு பிறந்த நாள் வீட்டு ட்டுக்கு போயிட்டேன் அங்க போயிட்டு பிரியாணி சாப்ட்டேன் அதனால மதிய வச்ச சாப்பாடு அப்படியே இருந்தது அதனால அத அப்டே நைட்டு சாப்பிட்டாச்சு தோழி ஆஹ் புளிக்கொழம்புல பாத்தீங்கன்னா முருங்கக்காய் கத்தரிக்காய் உருளைக்கிழங்கு பூண்டு எல்லாம் போட்டு புளி குழம்பு வச்சாங்க தோழி நீங்க ஏன் இன்னும் சாப்டாம இருக்கீங்க
நாங்க சாப்பிட வந்து லேட் ஆகும் தோழி நாங்க வந்து அதுவும் எங்க வீட்டுல கூட சாப்ட்ருவாங்க நான் சாப்பிட வந்து பத்து பத்து மணி ஒன்பது ராய லேட்ட ஆகிதான் சாப்டுவேன் அதுவரையு ஃபோன் பாப்பேன் அதனால லேட்டாயிரு தோழி சாப்பிறதுக்கு
ஆஹ் ஹ ஓகே தோழி நீங்க என்ன அந்த சமூக வலைதல நல்ல எல்லா இருக்கீங்களா
இல்லைங்க தோழி அதுலல்லாம் எதுவு இல்ல
உ ஹும் அப்படின்னா நீங்க போன்ல என்ன தோழி பாப்பீங்க
போன்ல வந்து இந்த மாதிரி ஷார்ட்ஸ் வீடியோ பாப்பேன் சா யூடியூப்ல இந்த மாதிரிதா பாப்பேன் இந்த இன்ஸ்டா இதெல்லாம் வச்சுக்கல
அஹ் என்ன மாதிரியான சொல்லுங்க தோழி
ஆஹ் காமெடியா இது பண்றது பாப்பேன் அந்த இந்த போட்டி வச்ச வச்சுிக்கிட்டு இருப்பாங்கல அந்த மாதிரி பாப்பேன் அப்புறம் இந்த சோசியல் மீடியா நிறைய இந்த நியூஸ் மாதிரிலாம் வரும்ல எல்லாம் பாப்ப தோழி எனக்கும் வந்து இன்ஸ்டா பாக்கணும் அப்படின்ட்டுதான் ஆசை ஆனா வந்து அது ஏத்த மனசு வரமாட்டேக்குது
எல்லா எந்த தவறுமே கிடையாது தோழி உங்களுக்கு புடிச்சிருந்தா நீங்க பாருங்க
இல்ல யாரு என் யாரு எந்த ஐ டி-ல பேசுறாங்கன் தெரியாதுல்ல. அதா பிரைவேட் பிரைவேட்ல தா போட் ட்டு வச்சிக்கலான்ட்ருக்கே. பாப்போம்
போட்டுக்கலாம் தோழி. எதுவுமே நம்ம நடந்துக்கறதுலதா தோழி இருக்கு.
ஆமா தோழி கண்டிப்பா
ஹ் அவங்களுக்கு நெறைய்ய நல்ல நல்ல விசயங்கள்லாம் அதுல நம்ம பாத்து தெரிஞ்சுக்கலாம் தோழி. இப்ப பாத்தீங்கன்னா ஒங்க ஊரு இல்ல நடக்குது. ஒங்க ஊர் லோக்கல்லயே என்ன நடக்குது ஒங்க மாவட்டத்துல என்ன நடக்குது? இது எல்லாமே பாத்தீங்ன்னா நம்ம செய்திகள்ல எல்லா வரதுக்கு முன்னாடியே நம்ளோட சமூக வலைதளங்கள்ல பக்கம் மூலியமா நம்ம வந்து தெரிஞ்சிக்கலாம் தோழி. நா அப்டிதா நா அதனா நா வந்து இன்ஸ்டால இருக்கே. முகநூல்ல இருக்கே ஆஹ் எல்லாமு நா வந்து அதுல இருந்து நெறைய விஷயங்கள் கத்துக்றே. ஆஹ் அதாவது வெளிநாடுகள் தெல்லா என்ன நடக்குது வெளி ஊர்கள்ல என்ன நடக்கு குது வெளி மாநிலங்கள் இதுல என்ன நடக்குது எந்ந மாரியான நெறைய விசயங்கள்லா அதுல பாத்தீங்ன்னா நமக்கு ஆஹ் நொடிக்கு நொடி இதுல பாத்தீங்கன்னா நமக்கு அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்கு அ நா வந்து நெறைய யூஸ் இப்ப நா வந்தீங்னா வந்து ஃப்ரீயா இருக் ட்ரை பண்ணலா என்னோட பொழுதுபோக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த சமூக வலைதளங்கள்தா அதுக்குள்ளார போனோன்னா நெறைய விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிக்கலா. அதுல பார்த்திங்கன்னா நெறைய்ய பக்கங்கள்லா இருக்கு. ஒரு ஆடை வாங்கறதா இருக்கட்டு ஓர் சமையல் குறிப்பாருக் கட்டும் ஒரு புது வி விதமான சமையலா இருக்கட்டு அந்த மாரி நெறைய்ய விஷயங்கள் வந் அது எல்லாருக்குமே நெறைய பக்கங்கள்லா இருக்கு அதெல்லா நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணி வச்சுக்கிட்டோம்னா நமக் நெறைய விஷயங்கள் அடிக்கடி அப்டேட் டாகிட்டே இருக்கு அது மூலியமா நம்ம நெறைய விஷ ஷயங்கள் நம்ம வந்து தெரிஞ்சுக்கலா தோழி
ம் ம் ஆமாங் தோழி
ஆன்லைன்ல ஒரு பொருள் வாங்கறதா இருக்கட்டு அதோட நல்லது கெட்டது என்னன்னு நம்மளோட சமூக வலைதளங்கள் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலா ஏனா இதுக்கு முன்னுடே வேற யாராவது அந்த பொருள் கள் வாங்கிருப்பாங்க அவங்க அத பத்தின கருத்து போட்ருப் பாங்க இல்லன்னா அவங்கள்ட நம்ம கேட்டு கூட தெரிஞ்சுக்கலாம் இல்ல ஒரு பொருள் அவங்க வாங்கி யூஸ் பண்ணுவாங்க அது பாத்தீங்கன்னா அடுத்தவங்க இருக்குற பண்ணுவாங்க இதுல வந்து இதெல்லா நல்லது இருக்கு இதுலல்லா கெட்டது இருக்கு இதலா வாங்காதீங்கன்னு நிறைய விஷ் யங்கள் நம்ம தெரிஞ்சுக்கலாங் உங்களுக்கு தேவை இருந்தா நீங்க வந்து பயன்படுத்த க்கோங்க ஆஹ் எது எதுக்கு அத பயன்படுத்தணுமோ அங்க மாதிரி அதுக்குே ஏத்த மாதிரி நீங்க பயன்படுத்திக்கோங்க தோழி
கண்டிப்பா கண்டிப்பா என்னோட நண்பர்களு சொல்லுவாங்க இப்போ நம்ம இன்னு நிறைய விஷயே கத்துப்ப அப்படின்னு சொல்லி ஆனா வந்து எனக்கு அவ்வளோக்கு அந் ரெஸ்ட் இல்ல
இன்ட்ரெஸ்ட் இல்ன்னா வேண்டா உங்களுக்கு வேற எதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கோ அது வந்து நீங்க பண்ணுங்க ஒரு கூடை பின் றதா இருக்கட்டு ஒரு தையலா இருக்கட்டு இலலனா வீடு சுத்தம் வச் சிக்கிரதா இருக்கட்டு நம்ம வீட் டே நம்மதானே சுத்தம் பண்ணணு
ஆமா நானுமே எங்க வீட்டுல எல்லாம் அவ்வளவு சுத்தமா சுப்பன்
ம்
வீட்டு்ல இருந்தனா வந்து நான சுத்தமா வச்சுப்பேன்
அஹ் எனக்கு பொழுதுபோக்கே பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைத்தளங்கள் தான் இதை மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நான் எப்பல்லாம் ஃப்ரீயா இருக்கனோ அப்பல்லாம் பாத்தீங்கன்னா வீட்டை வந்து ஒட்டட அடிக்கிறது டிவி தொடக்கிறது ஷோபா தொடக்கிறது கட்டுல சுத்த பண்ணி றது நம்ம வீட்டுல இருக்கிற ஸ்லாப சுத்தம் பண்றது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் பாப்பேன் இப்ப ஆபீஸ் ஒர்க் இருந்ததுன்னா ஆபிஸ் போயிட்டு காலல பாத்தீங்கன்னா எட்டு மணில இருந்து நைட்டு் ஒன்பது மணி வரைக்கு க்கும் நான் அலுவலக பண்ணி பாப்பேன் அதுக்கப்புறம் ஃப்ரீயா இருக்கற நேரத்தில் நிறைய புக் படிப்பேன் புத்தகங்கள் படிப்ப இசை கேப்ப இதாண்டில பாத்தீங்கன்னா வீட சுத்தமா வச்சுக்கிறதா இருக்கட்டு ஒரு தோட்டம் பராமரிக்கிறதா இருக்கட்டு ஒரு செடி வளர்க இருக்கிறதா இருக்கட்டு இதுலெல்லா பாத்தீங்கன்னா எனக்கு நறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஆ விருப்பம் இருக்கு அப்ப அந்த மாதிரி எல்லா நா செய்வன் தோழி நீங்க எந்த மாதிரி எல்லா தோழி உங்களோட பொழுதுபோக்குரிங்க
என்னோட பொழுதுபோக்கு வந்து நா சும்மா இருந்தன வீடு சுத்தம் பண்ணுவே நெறையா பாட்டுல்லா தனியா இருந்தேன்னா பாட்டு நெறைய கேட்பே
ம் ம்
என்னுடைய பூனை குட்டி இருக்கு அது கூட விளையாடுவே அதே மாரி வீட்டு்ல வந்து வந்து அம்மா அப்பா இருந்தாங்கன்னா அவங்களோட நறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுவ
ம் ம்
டிவி இதெல்லா கம்மியாதா வச்சுப்பே போனூமே கம்மிதா இந்த நைட் டைம்ல மட்டும்தா பாப்பே நீ தவிர மித்த டைம் எல்லா பாக்க மாட்டே என்னோட அப்பா அம்மா கூட ரொம்ப நேரோ இருப்பே அதே மாரி என் போனை கூட வெளையாடுவே
உம் ம் சரி ஓக்கே ஓக்கே ம்
ம்ச் வெளிய உ்க்காந்துட்டு வெளியே உ்க்காந்துட்டு யாராச்சு வந்தாங்கன்னா பேசுவாங்க
ம் ம்
ஆ அம்மா அம்மா பேசிட்ருக்கு போதெல்லா கூட இருந்து கேட்பே என்ன பேசுறாங்க
கண்டிப்பா தோழி அவுங்க மூலியமா நம்ம நறை ய விஷயங்கள் தெரிஞ்சு க்லா நீங்க வே வேற எந்த மாதிரியான செல்ல பிராணிகள் எல்லா வளக்குறீங்க
நா வந்து நாய்க்குட்டி வளக் கற பூனைக்குட்டி வளர்க்கற அவ்வளதா தோழி இந்த இங் எங்க நாங்க இருக்க சைட்ல இந்த ரெண்டு மட்டுந்தா வளக்க முடியு இந்த ஆடு மாடு இதெல்லா வளக் க முடியாதுங் தோழி நா வந்த் து காட்டு சைடுல்ல ஊருக்குள்ள சைடு மாரிக்கே அதனால வந்து இதெல்லா வளக்க முடியாது அதே எங்க ஊ எங் காட்டுலன்னா எங்க பா தாத்தா பாட் டி வந்து வளக்கறாங்க அங்கியு நாய் இருக்கு ஆடு மாட்
ஆ
பூன வச்சிருக்காங்க ஆஹ் தோட்டத்துல வந்து நெறையப் போட்டு வச்சிருப்பாங்க அந்த மாரி வெல்ரிக்கா கத்திரிக்கா இந்த மாரி ரிக்கு அதெல்லாம் பாத்துப்பாங்க
உம் ஹும்
காட்டு சைடு போனோம்னா நாங்க த இதா இருக்கும் இங்க வந்து இந்த நாயி பூன இந்த ரெண்டு மட்டுந்தான் ரெண்டு மட்டுந்தான்
ஆஹ் உங்களோட நாயிக்கி பெயர்கள்லாம் வச்சிருக்கீங்ளா தோழி நாய்க்கா இருக்கட்டும் பூனைக்கா இருக்கட்
வச்சிருக்கேன் வச்சிருக்கேன் என்னோட நாய் என்னோ ட நாய்க்கு வந்து ஜில்லுன்னு வச்சிருக்கேன் பூனக்குட்டிக்கு வந்து ஆதின்னு வச்சிருக்கேன்
ஆஹ் பெயர்கள் நல்லாருக்குத் தோழி நாய்க்கு என்ன மாதிரியான உ ணவுகள்ல்லாம் குடுப்பீங்க தோழி உங்ளோட ஜில்லுக்கு
அஹ் நாங்க வந்து காலேல ஆனா சாப்பாட்ற தொட சாம்பார் சாப்பாட்ல கொஞ்சமா பெதறி வப்போம் மதிய டய்ம்ல வந்து தயிர் சாப்பாடு வப்போம்
உம்
அதே மாரி நைட்லியும் கொஞ்சம் வந்து கொழம்பு ஊத்திட்டு அப்டியே பெத்றி வப்போம் பூன வந்து எப்பிமே பால் சோறு தான் சாப்டுவான் அத்னால அவனுக்கு எப்பிமே பால் ஊத்தி கொஞ்சமா சாப்பாட்போட்டு நெறைய பால் ஊத்தனம்னா அவன் நல்லா சாப்டுவான் அதே மாரி கேட்ஸ் பூனைக்கு தரம் புட்டு அதே மாதிரி நாய்க்கு தரதெல்லாம் குடுப்போம்
ஹும் ஹும்
ரெண்டு பேருமே நல்லா சொன்ன பேச்சு கேட்பாங்க
ஹு ஹும்
ஒண்ணு எப்படி பூனைக்கு நாய்க்கும் செட் ஆகாதுன்னு சொல்லுவாங்கல்ல ஒவ்வொருத்திங்க ஆனா வந்து இங்க பழங்கிடுச்சு நீங்க ரெண்டும் நல்லா இது பண்ணிக்கோங்க என் பூன பூனைய வந்து ஒரு பூனை கடிக்க வந்துச்சுன்னா நாய் போய் காப்பாத்து க்கு நிறைய அதுக்கு அறிவுள்ள ஜீவன் எங்க இருந்தாலும் கூப்டம்னா வந்துரும் அதே மாதிரி நம்ம போற இடத்துக்குல்லாம் நம்ம நாய்க்குட்டி பின்னாடியே வந்துரும்
ஹு ஹும்
இப்ப எங்க அம்மா எங்கேயாச்சும் போணச்சுன்னா பின்னாடியே போயிடும்
ஆஹ்ஹ சரி தோழி நமக்கு ஒதுக்கப்பட்டதற்கான நேரம் முடிந்து விட்டது மீண்டும் வேறு ஒரு அழைப்பில் சந்திப்போம் தோழி நன்றி தோழி
நன்றி தோழி நன்றி